ஓகே நம்ம இப்ப வந்து அ டெய்லி நீங்க எதுல டிராவல் பத்தி நம்ம பேசலா நீங்க டெய்லியு எதுல எப்படி டிராவல் பண்றீங்க
மோஸ்லி பஸ்ல தா டிராவல் பண்ணுவ
காலேஜ்கு டெய்லி போகணுமா
ஆமா டெய்லி ட்ராவல் பண்ணா கொஞ்ச டைம் டைரிங்கா இருக்கு
மார்னிங் எப்டி கிரோவ்ட் ரொம்ப அதிகமா இருக்குமா
ரொம்ப அது பீக்வர்ஸ்லல்லா சீட் கிடைக்றதே ரொம்ப கஷ்ட சம்டைம்ஸ் பஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டோ
டிராவல் டைம்ல யூஸ்வலி என்ன பண்ணுவீங்க நீங்க
சாங்ஸ் கேப்ப இல்ல மொபைல் யூஸ் பண்ணுவ அதுவு நா வாமிட்டிங் கேஸ் வேறயா சோ சாங்ஸ் கேட்டுட்டே போனாதா எனக்கு ஓகே
உங்களுக்கு அ பஸ்ல போகும்போது விண்டோ சீட் பிடிக்குமா உங்களுக்கு
விண்டோ சீட் பிடிக்காம யாராவது இருப்பாங்கள ரொம்ப அவுட் சைட் வியூ பார்த்தா ரிலாக்ஸா இருக்கு அதுவு எனக்கு எஸ்பெஷலா விண்டோ சீட் ரொம்ப பிர்பர் பண்ணனுவே லாங் டிரைவல்லா விண்டோ சீட் இல்லனா ஏறவே மாட்டே
உங்களுக்கு டெய்லி எவ்வளோ நேரம் ட்ராவல் ஆகும் உங்க காலேஜ் ஓ லைக் நீங்க போற ரூட்டுக்கு
அப்ராக்சி பொய்ட்டா ஒரு ஒன் வர் ஆகு போறதுக்கு அப்புறம் சம்டைம்ஸ் பஸ் ஒரு டிலேஸ் அப்புறம் அந்த பஸ் கிடைக்கிற டைமிங் பொருத்து உம்
டிராவல் வந்து உங்களுக்கு போரிங்கா இருக்குமா இல்ல ரொம்ப என்ஜாயபிளா இருக்குமா
சம்டைம்ஸ் போரிங் ப்ரெண்ட்ஸ் கூட போனா நல்லா இருக்கு சீட்லா கிடைச்சிட்டு ரிலாக்ஸா உட்காந்து போனா நல்லா இருக்கு அது விண்டோஸ்சீட் எல்லா உக்காந்து போகு போது ரொம்ப கூட்ட நெரிசலா போகும்போது அது
பஸ்ல நீங்க தூங் அ தூங்கிருக்கீங்களா
ஆ நிறைய டைம் ஒரு சில டைம் தூங்கிட்டே போய் ஸ்டாப்பிங்லா கூட மிஸ் பண்ணி மாறி இறங்கி அத
ஒ மை காட் எப்படி அப்படியே தூங்கிட்டே மிஸ் பண்ணிட் த்திங்களா
ஆமா சம்டைம்ஸ் ப்ராப்ள ஆகு
ரெய்னி சீசன்ல டிராவல் எப்படி இருக்கு கஷ்டமா இருக்குமா ரொம்ப
ரொம்ப டிராபிக்கு அப்றம் அ வெட் ரோச்சு சில டைம் பஸ் எல்லா போகு போது நம்ம மேல வந்து சேரலா அடிக்க வாய்ப்பு இருக்கு சோ எல்லாமே சேத்து ஒரு தலவலி
ஆனா ஆ ரெய்னி சீசன்ல வந்து டிராவல் பண்ணு போது ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கு அதோட நம்மளோட அதோட ஃபீலே செம்ம ஃபீல்
சம்டைம்ஸ் பாட்டுக்கிட்டிட்டே விண்டோ சீட்ல உட்காந்து போகுபோது அந்த மழைய ரசிச்சுக்கிட்டே போனா அது நல்லா இருக்கு பட் நம்மளுக்கு எப்பவுமே விண்டோ சீட் கிடைக்காதுல்ல அது கொஞ்ச கஷ்டமாதா இருக்கு
ஆமா எனக்கும் ரொம்ப சாங்ஸ் கேட்டுடே அப்டே மழயில பஸ்ஸு கூட டிராவலிங் இட்ஸ் ரியலி குட் இயர்போன்ஸ் எல்லா யூஸ் பண்ணுவீங்க டிராவல் டைம்ல
ஆமா மோஸ்ட் ஆஃப் அதுவு எனக்குல்லா நா தா சொல்லியிருக்கேன்னே வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கணு அதனால ஹெட்போன் போட்டுக்கிட்டே பாட்டு கேட்டுட்டே தா நா போவே இல்லாட்டி அது எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாவே இருக்கும் சம்டைம்ஸ்
உங்களுக்கு டிராவல் டைம்ல பேவரெட் ஆனா சாங்ஸ் உங்களுக்கு புடி
அப்டி என்ன ஸ்பெசிபிக்கா எல்லா மூடாயத்து அந்த மாரி எத பிடிச்சிருக்கோ அத மாத்தி மாத்தி பிளே பண்ணுவே
நீங்க ஃரெண்ட்ஸ் கூட தா டிராவல் பண்ணுவீங்களா
ஆமா அது ரொம்ப நல்லாருக்கு டைம் சீக்கிரமா போயிடும் கொஞ்சம் ஜாலியா இருக்கு நம்மளுக்கு டிராவல் பண்றது அது கஷ்டமே தெரியாது
டவ் சிக்க லாப் பண்ணிட்டு டிராவல் பண்ண ஃபண்ணே வேற லெவல் தா
ஆமா ஆமா கரெக்ட் சம்டைம்ஸ் ரொம்ப லவுடா வேற பேசிடுவோ அதுவு காமெடியா இருக்கு
உங்களுக்கு டிராவல் பண்ணும் போது ஏதாச்சு ஒர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா
அது ஹெவி டிராபிக்ல மாட்டிக்கிட்டு ரொம்ப நேர பஸ் அதே எடத்துல இருது அதுவு
ஆமா டிராபிக்னாலே ரொம்ப கஷ்டந்தா அதுவு இந்த வெயில் டைம்லலா இன்னு இருக்கவே முடியாது நம்மளாலா அப்போ அட்டணன்ஸ் பப்ளம் ஆச்சா உங்களுக்கு
ஆமா ஸ்டாப் கிட்ட ச சம் ஸ்டாப்ஸ் புரிஞ்சுப்பாங்க இல்லாட்டி அன்னைக்கு ஆப்சன்ட் தா
ம் உங் டிராவல் பண்ண பிடிக்குமா ஜென்ரலி
ஆ ஓகே ஷார்ட் ட்ரிப்ஸ்லா பிடிக்கு பட் டெய்லி போயிட்டு வர்து அதுவு ரொம்ப அதுவு கடுப்ப தா இருக்கு
பியூச்சர்ல ஓன் வெஹிக்கல் வாங்கணும்னு ஆச இருக்கா உங்களுக்கு
ஆமா அப்பதா இந்த பஸ்ல டிரராவலோட கம்ஃபர்டபிளா எங்க போனோ பாயிண்ட போயிட்டு பாயிண்ட்ல இருந்து வந்துர்லா
டிராவல்ல மோஸ்ட் என்ஜாய்பிலபிள் மூமெண்ட் உங்களுக்கு என்னது
ஆஹ் கூலிங்கான வெதர்ல விண்டோ சீட்ல பாட்டு கேட்டே போறதுத எனக்கு ரொம்ப பிடிச்ச மூமெண்ட் அதுவு டிராபிக்ல்லா போனா இன்னு நல்லாருக்கு
பீஸ்ஃபுல்லா இருக்குமா
ஆமா ரொம்ப ஆனா கொஞ்ச ஸ்ட்ரெஸ்சும் கொறையு
டெய்லி டிராவல் பாத்தி பேசினா நமக்கு டயர்டா ஃபீல் ஆ வருது
எக்ஸ்ஷா ட்டா அதுவு டெய்லி ரொட்டீன் பாத்தான அது என்ன பண்ண முடியு
ம் ட்ராவல் பண்ணா வ போ மொபைல் சார்ஜ் லோ ஆன பானிக் ஆகுறீங்களா
ரொம்ப ஏன்னா லாங் டிராவல்லல்லா இருந்தா சார்ஜ் இல்லன்னா எப்டி அதுவு பாட்டு கேட்டுட்டே போனாதான நம்மளுக்குல்லா செட்டாகு
நீங்க பவர் பேங்க்லா எடுத்துட்டு போவீங்களா கைல
அக்ஷலி என்ட்ட பவர் பேங்க் இல்ல அதனால நா அ கரெக்டா போறதுக்கு முன்னாடி சார்ஜ் பண்ணிட்டு போயிடுவே
மார்னிங்ல நீங்க பஸ்ஸ மிஸ் பண்ணிருக்கீங்களா
ஆ மெனி டைம்ஸ் அப்பல்லா ரொம்ப டென்ஷன் ஆகிரு பஸ் லேட்டாகு
அப்பற எப்டி போவீங்க பண்ணிட்டீங்கன்னா
அது ஆட்டோ இல்ல நெக்ஸ்ட்பஸ் வெயிட் பண்றது அந்த மாதிரிதா
நீங்க டிராவல்ல ஃபுட் கேரி பண்ணுவீங்களா
ஆ வாட்டர் பாட்டில் எப்பவே மோஸ்ட் ஆ வச்சிருப்பே புட் ஐட்டம்ஸ் து ரொம்ப லாங் ட்ராவல் நா வேணா ஏதாவது ஸ்நாக்ஸ் அந்த மாரி
இப்போ நீங்க எங்கயாச்சு லாங் லாங்கா ட்ரிப் போறீங்க லாங் ட்ராவலா பண்ணுன்னுருக் அப்ப ஸ்நாக்ஸ்ல்லா வேணுன்னா என்ன பண்ணுவீங்க அப்பறோ நா உங்களுக்கு தேவப்படு தான ஸ்நாக்ஸ்
மோஸ்ட் ஆஃப் நா வாங்கிட்டு பெய்றே அதுவும் லாங் ஜேர்னினா ரொம்ப கஷ்டோ ஏனா எல்லா எடத்துலயு ஃபுட் அவைலபிலிட்டி இருக்கு சொல்ல முடியாதுல்ல ரசிக்கிறதுனா ஜேர்னிலா ரொம்ப லாங்கா ஃபீலாகும்
டிராவல்ல நீ நீங்க என்னைக்காச்சு டிராவல் பண்ணும் போது இன்ட்ரெஸ்டிங்கான பீப்பிள்ல்லாம் மீட் பண்ணிருக்கீங்களா ஓ இவங்கள பாத்தா உங்களுக்கு வந்து உங்களோட மெமோரிஸ்லா உங்களோட ஓல்டு மெமோரிஸ்லா ஞாபகோ வர மாரி
அந்த அளவுக்கு இல்ல நா மேக்சிமம் டிராவல் யாருகிட்ட கனெக்ட் ஆக மாட்டே மேக்சிமம் அப்டியே விண்டோ சீட்ல வேடிக்கை பாத்துக்கிட்டு அப்டிதா வருவே பட் எப்யாவது சம்டைம்ஸ் ரண்டம் கான்வர்சேஷன்ஸ்ல்லா பண்ணியிருக்கே அது நல்லாருக்கு
கிட்ஸ் இருந்தா ஜேர்னியே ஃபன்னா இருக்குல்ல
எனக்கு அவ்ளோவா ஃபன்னா இருந்ததுல்ல சம்டைம்ஸ் ஆனா அவங்க ஆக்டிவிட்டிஸ்லாம் பாக்க ஃபன்னா போர் அடிக்காம அப்டி போயிட்டு இருக்கோல்ல நம்மளுக்கு ஜேர்னில
உங்களுக்கு நைட்ல டிராவல் பண்றது புடிக்குமா
ஆ ரொம்ப பிடிக்கு அதுவு விண்டோ சீட்ல பாட்டிக்கிட்டுட்டே நைட்ல அப்டியே பாத்துட்டே போம்போது சூப்பராருக்கு ரொம்ப காமா ஃபீலாருக்கு
அந் அந்த லைட்ஸ் அந்த ரோட் வியூலா செம எஸ்தட்டிக்கா இருக்குல்ல
ஆமா அது ரொம்ப காம் ஃபீல் தா
டிராவல்ல ஃபோன் யூஸ் அதிகமா பண்ணுவீங்களா நீங்க
மோஸ்ட் ஆஃப் அ பாட்டு கேட்டிட்டே போயிட்டுருப்பே எப்பயாது ரீல்ஸும் பாப்பே
ஒரு ரீல் பாக்க போய் டெஸ்டினேஷனே வந்துருல்ல
ஆமா அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா ரீல்ஸ் பாத்துட்டே இருந்தா சம்டைம்ஸ் டைம் போறதே தெரியாது
உங்களுக்கு இப்போ டெய்லி நீங்க ஒரே ரூட்டா அ ஒரே ரூட்டா ஃபாலோ பண்றீங்க இப்போ சேம் அதே ரூட்டா போறதுனால உங்களுக்கு போர் அடிக்குமா
சேம் பிளேசஸ் டெய்லி பாத்து ரொட்டீன் மாதிரி ஃபீலாகு ஆனா ஒரு ஒரு தரவையு ஒரு ஒரு அட்வென்ச்சரெஸரா இருக்கனால அது தெரிஞ்சுக்காது
பட் சம் பிளேசஸ் ஃபெமிலியரா ஃபீல் குடுக்குல்ல
ஆமா அதுவு நல்ல தா இருக்கு ஏன்னா புது எடோ புது ஆலுன்னு தேடிட்டு இல்லாம எப்பயு ஒரே எடத்துல
ட்ராவல்ல வெதரு இம்பாட்டன்னா
ரொம்ப சம்மர்ல ட்ராவல் பண்ணறதலா ரொம்ப கஷ்டோ வெயில்ல அ குளிரா இருக்கணு சம்மர்ல
நிஜமாலே ரொம்ப கஷ்டோ ஏ ஸ் அ இது வெயில் காலத்துலல்லா ஏ சி பஸ் இல்லன்னா ரொம்போ ரொம்போ கஷ்டப்படுவோ ஆனா அதுவே ஏ சி பஸ் கட்ச்சா வெ ஃபீல் லைக் அ ஹெவன் மாதிரிதா
ஆமா அதுவு மதிய டைம்லலா டிராவல் பண்ணும் போது அத் நிம்மதியா நம்ம போயிட்டு வரலா
உங்களுக்கு ஃபியூச்சர்ல டிரீம் டிராவல் பிளேஸ் என்ன
ஃபாரின் ட்ரிப் பண்ணணுன்னு ஆச அது ஸ்னோவியான பிளேசஸ் அந்த மாரி எடங்களுக்கு
ஃப்ரெண்ட்ஸ் கூடலல்ல அங்க ட்ரிப் போனா செம மெமரிஸ் கடைக்குல்ல
அதா நா டிராவல் மெமரிஸ் தா லாங் டைம் மைண்ட்ல இருக்கு அது பிரெண்ட்ஸ் கூட போனா சொல்லவா வேணும்
எனக்கு இப்ப டிராவல் எங்கேயாச்சு ட்ரிப் போனும் போல இருக்கு நம்ம போலாமா எங்கேயாச்சு
சேம் ஹியர் சடன் வெக்கேஷன் வேணும் போலா ம்க்கு ஸ்டார்ட் பண்ணலாமா
செரி ஓகே நா வந்து கால் கட் பண்றே அப்பறமா பேசுற பாய்